ஹலோ ஹலோ
ஹலோ
நல்லா கேக்குது ஆ கேக் துங்ளா ஓகே ஓகே
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே நானு நல்லாருக்கே எப்டி போய்ட்ருக்கு ஈவினிங் எல்லா
ஈவினிங் வந்து எனக்கு நறைய வர்க் வந்து அப்டே பெண்டிங்லருக்கு எத மொதல்ல முடிக்கணுனு எனக்கு தெரியில உக்காந்துட்டே ஒரு பக்கொ அ ஒரு ஆஃபிஸோட வொர்க்கு வீட்லருக்க ஒரு வொர்க்கு அப்டின்ட்டு எனக்கு எத மொதல்ல பண்றதுன்னு யோசிச்சிட்ருக்கே நா வந்துட்டு
இல்ல கரக்ட் கரக்ட் கரெக்ட் சோ சொல்லுங்க என்ன இப்போ கோல்டு ரேட்டெல்லா எப்டி இருக்கு மார்க்கெட் எல்லா எப்டி போயிட்டு க்குன்னா நறைய வோர் என்ன சொல்றது
அப்டிங்ளா ஓகே தே அப்பனா வந்து நெ ஜமாவே என்ன சொல்றது நீங்க சந்தோஷமாருக்கீங்க அப்பனா வந்து டு இத பாத்தீங்கனா டென்ஷன் ஆயிடுவீங்க ஆமா ஆனா ஒரு நல்லது என்னன்னா இந்த வார் சமயொ வந்து வந்ததுக்கு அப்றமா அ நா வந்து து அதுக்கு முன்னாடி வரைக்கு பாத்தீங்கன்னா தெனமுமே வந்து ஒரு அ அந்த மாற்றம்ன்றது வந்து அப்டே அத நம்ம யூ யூகிக்க முடியாத ஒரு எடத்துல இரு க்கு ஆ ஆனா இப்போ ஒரு சில ஒரு ஒரு ஒரு ஒரு மாதமா வந்து பாத்தீங்க அப்புடினா அந்த பதி மூண்லந்து ஒரு பதினாலாயிரத்துக்குள்ளயே வந்து போய்ட்டேருக்கு ரொட்டேஷன்லயேருக்கு வந்து அது வந்து நா அதா சொல்றே அ ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியுது இத இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே வந்து ஒரு கிராம் அப்படின்றது வந்து ஒ இருவதாயிரத்ததோ க்குட தொடு அப்புடின்ற ஒரு நெலமைக்கு குட போகும் போல வந்துட்டு ஏ மா மே சொல்லுங்க சொல்லுங்க
இதெல்லா பெரிடிக்ட் பண்ணவே முடியாது இல்லையா ம்
பண்ண முடியாது இன்னொன்னு முக்கியமா இப்ப சமீபத்துல இந்த வீட்டுல ஒரு சில விசேஷங்கள்லா வந்தப்பதா அந்த தங்கத்தோட வெல வந் வந்து அய்யியோ இவ்ளோ இருக்கா இவ் இவ்ளோ செய்யணுமா அப்டின்ட்டு ஏன்னா அந்த செய்முறைலா செய்வாங்க இல்லையா நீங்க ஒரு அர கிராம் வச்சிருப்பீங்க ஒன் ஒரு கிராம் வச்சிருப்போ அப்ப வந்து இப்ப எங்க வீட்லல்லா பாத்தின்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த செய்முறை செஞ்சதெல்லா இப்ப நாங்க திரும்ப செய்ணு அவங்க நம்ம எங்களுக்கு செய்ணு அப்டின்றப்ப ரெண்டு பக்கமுமே அந்த ஒரு தலவ லி தா அது வந்து அப்ப இருக்கிற வெலவாசி வேற இப்ப இருக்கிற வெலவாசி வேற இல்லையா அதனால நெறைய மாற்று ங்கள் ஆ என்ன நீங்க நா நாங்க உங்களுக்கு ரெண்டு பவுன் குடுத்தோ நீங்க எங்களுக் கு ஒரு பவுன் தா குடுத்தீங்கன்னு ஒரே ப்ர ச்சன்ன அதெல்லா பாத் க்கிறப்ப தா ஆ உண்மையிலுமே வந் இந்த தங்கத்த நா அதா சொன்னே எங்க வீட்லல்லா அதாவது இதுக்கப்பறலா வந்து தங்கம் வந்து செய்முறைல வந்து இருக்கவே முடி இருக் க கூட இருக்கவு வேண்டா ஏனா அது ஒ அது ஒரு பெரிய பெரச்சனைய உருவாக்குது பேசாம வந்து ஒரு ஐந் ஐந்தாயிர பத்தாயிரன்னு வைக்கிறோமா மாத்தி மாத்தி அதோட பெய்டணுன்ட்டு ஆனா அதுலயே எனக்கு ஒண்ணு என்னன்னா இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு ஒரு மூவாயிர நாங்க நாங்க அது ஒரு செய்முறை செ செஞ்சிட்டு வந்தோ நாலு நாள் கழிச்சு எங்க வீட்ல ஒரு விசேஷ ஏனா அதே மூவாயரத்த அவங்க எடுத்துட்டு வந்து வச் சாங்க நா அத நா அதா யோசிக்கிறே இப் இப்ப இதுல என்ன அதாது நா உனக்கு செஞ்ச நீ எனக்கு செஞ்ச அதாவது இதுல யாருக்கு லாபமு இல்ல நஷ்
மாஸ்டர் மூள தா
அது ஆனா என்னன்னா ஒன்னே ஒன்னு என்னன்னா அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய தொகை வந்து நம்ம கையில வரப்போ நம்ம வேற எதாவது ஒரு ஒ எதாவது கொஞ்சம் ஒரு இன்னொரு சேவிங்ஸ்க்கோ இல்ல எதாது ஒரு செலவுக்கோ அத பயன்படுத்தி க்கலா அந்த ஒரே ஒரு நன்மைதா ஆ ஆ அந்த இதுதா ஆ மத்தப்படி தங்கமென்றது எனக்கு தெரிஞ்சு இனிமே அவுங்கவுங்க தனி தனியா சேர்த்துக்கிட்டா செரி அவ்ளதா யாரு வந்து சேத்தெல்லா செய்முறைக்கெல்லா அது வராது ஒங்களுக்கு வேணுன்னா நீங்க தா சேத்துக்கணு ஆமா இன்னொன்னு உண்மையா பாத் த்தீங்கன்னா அ இப்ப இப்ப நீங்க அதாவது இப்ப பப் பெண் பிள்ளைகள்ளா வச்சிருக்கிறவங்க அவுங்கிட்ட தா கேட்டா தெரியு இப்ப நீங்க எல்லா வந்து பிள்ளைகள்லா வச்சுக்கிறதுனால இப்ப நீங்க ப அது தங்கமா ன்டிறத தாண்டி உங் உங்கோளோடைய சேமிப்பு பிளான் அப்படின்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா
ரைட் ரைட் ரைட் நா எப்டினா இப்போ இவ் என ரெ ஆ ரெண்டு பொண்ணுங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து சேவிங்ஸ் வச்சிருக்கே அது எப்டின்னா ஆ ஒருத்தருக்கு இப்போ ஆக்சுலி எங்க தில எப்டின்னா கொழந்தைங்க பொறந்தாலே அம்மா வீட்ல இருந்தே ஆ அவுங்களோட செய்முறை வந்து
ம் ம் ம் ம் ம்
எப்டினா எங்க அம்மா ஆ ஃபஸ்ட் பொண்ணுக்கு ஒரு கொஞ்சோ அமொளண்ட் அதுக்கப்றோ இ இயொர் பொண்ணுக்கு கொஞ்சோ அமொளண்ட் சோ இப் ப்டி பாத்தீங்கனா இப்போ போஸ்ட் ஆபிஸ்ல ஒரு ஸ்கீம் இருந்தது இந்த சுக்ரிட்டி சேம் ஸ்கீம் மகாராஷ்ட்ரால ஆ எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ் எக்சாட்லி சோ ஒரு பொண்ணுக்கு வந்து அது போட் டுருக்கே ஆ இன்னியொரு பொண்ணுக்கு வந்து இந்த எல் ஐ சி ல கொஞ்சோ ஏதோ சேவிங்ஸ் மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் போட்டுருக்காங்க சோ அது ஆ அவெ அந்தளவுக்கு எனக்கு பிளான்ஸ்ல என்ன சொல்றத் து அவ்ளோக்கா எனக்கு தெரியாது ஆனா ரெண்டு பேருக்கு இருக்கு அதுவு அவுங்களோட மேரேஜ் அப்போ ஒரு டபுளோ த்ரிப்ளோ அந்த மாதிரி வரு ரிட்டன்ஸ் வரு அப்டின்னு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இப்போவோ மந்த்லி மந்த்லி ஆ ஹஸ்பண்ட்டு கொஞ்சோ கேஷ் குடுப்பாங்க சோ நம்மள்க்கு வீண் செலவுலா இருக்காது தான சோ அதுவு ஒரு சேவிங்ஸ் அதுக்கப்புறோ எனக்கு என்னன்னா கோல்டுல எல்லா அவ்ளோ இன்ட்ரஸ்
ம்
அதனால நா வந்து கோல்டுலியோ இது எதுலியோ இன்வெஸ்ட் பண்றதுல ஆனா ஒரு நல்ல விஷியோ என்னன்னா இப்போ கல்யாண்த்துக்கு வந்து எங்க அம்மா அந்த செயின்ஸ் எல்லா போட்டுருப்பாங்க அதுல என்னன்னா இப்போ டென் இயர்ஸ் ஆயிடுச்சில்லையா அதனால அது வந்து கொஞ்சோ ஓரளவுக்கு வீக்கா இருந்தனால நா என்ன பண்ணே கோல்ட ரேட் கம்மியானது அத கொண்டு போய் ஜுவெல்லர் கிட்ட குடுத்துட்டு வேற ஒரு நல்ல ஒரு நல்ல டிசைன் செயின் நா பாத்து வாங்கிட்டே சோ அந்த மாதிரி பட் ரொம்போவே என்ன சொல்றது ஒரு சேட்டிஸ் ஃபைக்ஸ்ன் சொல்லு இல்லயா அந்த மாத் ஃபிரியான ஒரு ஷாப்பிங்கின் சொல்லலா என்னோ
ந கே ஓகே உண்மையா ஆனா ஒண்ணு நீங்க பாத்தீஙன்னா தெரியு உண் அதாவுது நம்ப அ தங்கம் அப்படின்றது வந்து ஒரு அவசர தேவைக்கு வச்சு எடுக்கிற பொருள் தா ஏன்னா நம்ம கடைசி வரை க்கு அந்த தங்கத்த விக்கல்லா மாட்டோ அது எந்த கிளாஸ் ல நம்ம வந்தாலு சரி லைக் நம்மோ லோயர் மிடில் கிளாஸ்ல வந்தாலு சரி மிடில் கிளாஸ்ல வந்தாலு சரி அந்த அதாவது ஒரு ஒரு பொருள் வந்து எப்ப நம்ம அந்த லாபத்தை அனுபவிக்க முடியுன்னா அத வச்சு இப்போ நா இன்னைக்கு ஒரு பொருள பத்து ருவாய்க்கு வாங்குறே ஒரு மூணு நாளைக் அப்புற அதோட வெல முப்பது ரூபா ஆகுறப்போ அத நா வித்தாதா எனக்கு அது இருவது ரூபாவோட பலன நா அனுபவிக்க முடியு ஆனா தங்கத்த பொறுத்த வரைக்கு அந்த பலன வந்து நீங்க அனுபவிக்கலா முடியாது அது வந்து உங்களோட அவசர தேவைக்கு கை குடுக்கு அவ்ளதா ஏன்னா நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை எப்பயுமே நம்ம வி்க்கவே மாட்டோ இப்ப வித்தாதான அப்ப அந்த அஞ்சாயிர இருந்துது இப்ப ஒரு லட்ச ஆயிடுச்சு அப்ப அந்த தொண்ணூத்தஞ்சாயரத்தோட பலன வந்து நீங்க வாழ்நாள் எப்பயு அனுபவிக்கலா மாட்டீங்க ஆனா அத என்னிக்காது எனக் ஒரு அவசரத் தேவைக்கு நா அத வச்சுக்கிறே அவளதா ஏன்னா இப்ப இன்னிக்கு நீங்க ஒரு அஞ்சு லத்து அஞ்சு லட்சத்துக்கு நீங்க ஒரு தங்கத்த வெக்கிரீங்கன்னா மறுபடியு அந்த அஞ்சு லட்த அஞ்சு லட்ச குடுத்துதா நீங்க அந்த தம் தங்கத்த வந்து மீ மீட்க முடியு இல்லையா ஆ சோ அப்ப அந்த பழைய தங்கத்த நா வச் சு கொடுக்கறேன்றதுனால அந்த பழைய வெலைக்கு நீ மட் டு நீங்க திரும்ப குடுத்த அப்பிட்ல்லா கெடையாது நீங்க என்ன வெலைக்கு விக்கிறீங்களோ அததா திரும்ப நீங்க குடுத்து அத வாங்கணு அப்ப அந்த ஆக்சுவலா அது அது ஒரு அதுவு ஒரு ரீசன் சொல்றாங்க அதாவது எதுக்கு இந்த வெலய அப்பிடி அதிகமாகுது அதாவ்து இந்த டிமாண்ட் அண்ட் டட் டிமாண்ட் அப்டின்றது எப்ப கிரியேட் ஆகு அப்டின்னா ஒரு பொருள வந்து வித்து வாங்குறப்பதா வந்து அந்த ரேஷியோ கரெக்ட் ஆகு பட் ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டேருக் கோ ஆனா அத நா விக்கவே சந்தைக்கு எடுத்துட்டு வர மாட்டன்றப்போ அது டிமண்ட் வந்து ரொம்ப அதி கமாகு ஒரு சைடு டிமண்ட் அது வந்து ப்ப அதிகமாயிட்டே தா இரு அப்ப அதோட வெலை அதிகமாயிட்டே தா இருக்கு நம்முளுக்கு வந்துட்டு
கரெக்ட் ம் கரெக்ட் இப்போ இருக்கிற டிமாண்ட் கரெக்டா சொன்னீங்க இந்த வேர்ல்ட் தா ஏனா கோல் தங்கன்ட்டு இல்ல இப்போ எங்க ஒ ஒரு எடத்துல ஏதாவது டிமாண்டிங் இந்த பொருள் டிமாண்டிங்ன் தெரிஞ்சு து அந்த பொருளுக்கான வெல ஏனா இப் இப்ப கேஸ் சிலிண்டர் பாத்தீங்கதான என்னம்மா இருந்துச்சு அ சிலிண்டர் அது என்ன ஒரு தோ ருவா கேஸ் சிலிண்டர் ஆல்
ம் ஆமா ஆமா
கரெக்ட்டு சோ டிமண்ட் தா இப்ப இருக்கற என்ன சொல்றது இந்த ட்வெண்டி ட்வென்டி சிக்ஸ்ல எந்த பொருளு டிமண்ட் வண்ட்டு வந்துச்சுன்னா அது வந்து எவ்வளோக்கு வேணா கூட வாங்குறதுக்கு தயாரா இருக்கோ நம்மள மாதிரி
மாதிரி உண்மை உண்மை ஆமா அதாவது அந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கு பெற்றோர்கள் தங்க வாங்க தா போறாங்க தங்க வாங்குற வரைக்கு இப்போ நம்ம பேசிட்ருக்க அந்த டிமண்டன்றது வந்து குறையவே போறதில்ல ஆனா ஒண்ணு ஆனா முன்னாடி டி வந்து ஒரு முப்பது சவரம் நாற்பது சவரம் அப்டின்றது வந்து நா இப்ப எங்கள மாரி இந்த மிடில் தட்டுல இருக்கிற அந்த இதுல வந்து குறைஞ்சிருக்கு அதாது முப்பது சவரன்றதுல்லா இப்ப ரொம்ப பெரிய விஷயமாயி இப்ப வர பெண் பிள்ளைகளுக்கு வந்து இப்ப பத் த்து சவரோன்றதே பெருசு ஏனா பத்துல பத் பத்து சவரன்றதே பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட வந்துருது இல்லயா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு செய் கூலி சேதாரோல்லா அந்த நகையெல்லா சேத்து போட்டு டோனா அ கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சோ கிட் ட வந்துடு பத்து சவரன் நக அப்டின்றது அப்போ உங்களுக்கு முன்ன மாதிரி நீங்க ஒரு இருபது த்து சவரம் அம்பது சவரோம் எல்லா எதிர்பாக்க முடியாது வந்து
அதுதா அந்த மாதிரி எல்லா இப்ப எதுமே இல்ல எதுவுமே இல்ல சரி இந்த விஷயத்துல உங்க கூட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
தகவல்கள் நீங்களும் சொன்னீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னொரு நா ஒரு கால்ல வந்து கண்டிப்பா இன்னும் நெறைய தகவல்கள்
கண்டிப்பா நன்றி வணக்கம்